ஹலோ
சொல்லுப்பா
மா என்னம்மா பண்றீங்க
இது வேலையா இருக்கம்மா நீ என்ன பண்ற
நானு இதா சும்மாதாமா படுத்துருக்கே
பாப்பா
பாப்பா தம்பி வீட்டுக் போயிருந்தே ஒரு வேல விஷயமா தூங்கிட்டா நா அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட ஆ அப்போ இங்க வெளியே போசன்ன ஆமா எங்கயோ வெளியப் போகணுனு சொன்னா சேரி போகும்போது கொண்டு வந்து வீட்டுல விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு க்கம்மா
சேரி சேரி சேரிம்மா மாப்பிள போன் பண்ணாரா த எழு திக்கிடே இருக்குறப்பா
ஆமா அவரு இங்க எங்க காந்திபுரம் அங்கங்கல்லாம் சுத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க எங்க ம் ஆ இங்க பக்கத்து லோக்கல்ல தா எங்கயே வந்தேன்னு சொன்னாரு டக்குன்னு மறந்துட்ட இப்ப அங்க சிங்கனூல தா எங்கேயோ போயிருக்காரம்மா நா கேட்டேன் ஏத்த மாதிரி ஆயிருமாங்க அப்டிடன இல்லப்பா சீக்கிரம் வந்துருவேன் அப்படினாரு அப்பா மண்டபத்துலயா
அப்பா மண்டாவ தத்தா போயிருக்கறா இல்ல இல்ல வெளியில மாமாவ பாத்துட்டு வரேன்ண்டு போனாருப்பா இடைய புழைய போஇருக்கிறார் பாபா பாக்குறக்க உம் உம் உம் ஆ இல்ல இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாரு
ஓகேம்மா அதான் சேரி அங்க எனக்கு அங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்க
சேரிமா
நா போயிட்டு இருப்போன் இந்தன்ல அங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்க ஆஹ் நாளை நாளை காலல ஒன்பது மணிக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க
மாப்பிள்ள என்ன சொன்னாரு
மாப்பிளம்ன்னனு சொல்ல எனக்கு தா போறக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது அதுக்கு பிரச்சனை இல்ல மா ஹாஃப் டே அப்படிங்கிறது பிரச்சனை இல் எனக்கு ரொம்ப நாள் போகாம போகும் என்னால் அது மெயின்டென் பண்ண மு
உனக்குள்ள நீயே தாழ்த்திக்காத பாப்பா சொல்றது புரிஞ்சுதா உனக்குள்ள நீயே தழ்த்திக்காத உன்னாலும் முடியு அப்பிடின்னு செய்யி பாரு அதாவ்து எதையுமே முயற் ற்சி பண்ணி பாக்காம்யே முடியுமா முடியாத நம்மளா இது பண்ணி
உங்க மாப்பிள்ளேயு அதுதா சொ ன்னார் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அங்க இருக்கவ்ங்க எல்லாருமே ஃபூலுவென்டா இங்கிலீஷ் பேச்றாங்களா ஆஹ் நா கல்யாண க்கு முன்னாடி ஏ தா தமிழே பேசுனாலு த அப்பிடி இங்கிலீஷ் நா தப்பா பேசுனாலுமே இல்ல தமிழே பேசுனாலுமே வந்துட்டு நா ரொம்போ கான்பிடன்டா பேசுவே
ம்
இப்ப அந்த ஒரு கான்பிடன்ட்டு ஒருவேல கேப் விட்டு போறாங்காட்டியா என்னன் தெரியில.
அஞ்சாறு வருஷோ கேப் ஆயிடுச்சுல்ல. அது நால தா தா அது போய் ஓ ஒரு வாரோ போயிட்டீன்னா செரியா போயிடு.
அப்டின் சொன்னாரு. க்றே ஒரு வாரோ போ. ஒரு வார்த்துக்கு அப்போறோ உனக்கு செட் செட் ஆகலன்னு சொன்னென்னா செரி நீ வேற வேல பாத்துக்கோன் சொல்லி நானே சொல்ற நீ மொதல்ல ஒரு ஒன்பொ ஒரு வாரோ போ அப்டின்னு தா சொ சொன்னாரு
செரி செரி ஒரு வாரோ போய் மொதல்ல பாரு போகாமே நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு எதுமே இது நெனக்க முடியாது‌. ஒரு வாரோ போய்ப்பாரு.
அப்பிடின் சொன்னாரு ஒரு வாரோ போய் பார்ப்பா ரொம்ப நேரோ இல்ல ரெண்ட்ர மணிக்கு விட்ருவாங்க அ நீ வந்தரலா. மூணு மணிக்கெல்லா நீ வந்தர்லா பாத்து பண்ணுப்பா அப்பிடின்னாரு
ஆ ஓகே சமயல் செஞ்ச்சாச்சா சாப் டாச்சா
எனக்கு என்னமோ இன்னிக்கு ப பசி எடுக்குது ஆனா சாப்டவுமே தோணல மா காலேல்யே வெச்சுட்டே. காலைல முருங் க்கா சாம்பார் வெச்சு
ஆஹ்
சாப்பாடு வச்ச சித்தப்பா வேற வரன்னு சொன்னுச்சா சித்தப்பாக்கு சேத்தி சாப்பாடு வச்சா அது இன்னுமே காணோ
ஃபோன் பண்ணிப்ப ஃபோன் பண்ணிப்பாரு பட்டரைக்கு போயிருப்பா உம்
ல்ல ஒருவாய் எடுத்த வச்சாவே என்னு ஆ என்னமோ வயிற்லா ஃபுல்லான மார்ருக்கு
வெய்யிலுக்கு உம் வெய்யிலுக்கு ஒவ்வொரு நாள் அப்டிதா இருக்
அப்றோ மாப் உம் சொல்லுங்க
ஆஹ் சமைக்கல பாப்பாவா கடையில சாப்ட சொல்லிட்டு எனக்கு ஜோசு கடையிலயே வாங்கிட்டு வந்து குடுத்தா நா சாப்ட்டோ
சேரி சேரி எனக்கு ஆஹ் கா முருங் க்க சாம்பாரு சாப்பாடு வெச்ச மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொன்ன அப்பா சாப்பாடெல்லா அப்டியே இருக்கு நானு சாப்ட்ல எனக்கு எதுமே சாப்ட தோணல
ஆஹ்
அவ சேரிப்பா நைட் ஏதாவது வருத் முட்ட கீது வாங்கி வறுத்து நைட்ல நம்ம சாப்பாடே சாப்ட்டுக்கிலாப்பாண்டாரு நானு அதா யோச்சே ஒரு நாலஞ்சு முட்ட வாங்கிட்டு வந்து வருத்தன்னா வேல முடிஞ்சு
ஆமா ஓக் கெளம்பிட்டாளா பாப்பா வரேன்னு சொல்லிருந்தா கெளம்பிட்டளால்லா
ஓ கெளம்பிட்டேம்மா அது எங்க சின்னவ செம சேட் சின்ன ஒரே நச்சு
உம்
ஆஹ் பெருசு ஆமா பெருசு சேட்ட ஆமா
சேரி செரி கொழந்தைகள்லா அப்டிதாப்பா இருக்கு என்ன பண்
உஹ்உம் அது ஒண்ணு பண்ண முடியாது அவுளுக்கு கடுப்புக்கு அவ என்னடானா நம்ம பப்பு கூப்பிட்டு பப்பு பப்பு பப்பு அத பண்ணாத இ இத பண்ணாதன்னு கத்தரா
அவுங்கள புதுசா வந்தவுங்கள சொல்ல முடியாதுல்லப்பா
மா அத்த அடிச்சுட்டமா கன்னத்துல அப்டினு வந்துச்சு
ம் ம்
அப்பறோ நாலுக்கன நாலுக்கனவு வந்துமா அவே வந்துருவா இவ வந்துருவானு சொல்லி எப்டி தூங்க வச்சுட்டா
ம்
தூங்கிட்டு இருக்கு அவ எந்திரச்சோனவு தூக்கிட்டு வந்து பிள்ளைக்கு மொல வயித்துக் ஊட்டணு
செரி செரி அவ பிள்ளைகளுக்கு வயித்துக் ஊட்டுனாளா
இல்லம்மா போய்தா ஊட்டுவா நா சொன்னே வீட் வீட்ல சாப்பாடு இருக்கு வாடி வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டு போ அப்டினே
உம்
இல்லடி நா வீட்டு அவப்போ அவா சின்னவ வந்து தூங்குனா நல்லா தூங்குவாளாமா
ஓ ஓ
அதனால இல்லடி அவ தூங்கட்டு
உம்
அப்டினா சே நானு சேரேனு விட்டுட்டே
ஓ அவுங்க வீட்டுக்காரு வந்துருவாரா
அவுங்க வீட்டுக்கா அதா வந்ட்டாராமா அவுங்க வீட்டுக்காரு சாப்படு வந்துராரமா அண்ணா என்ன போய் எறக்கிவுட்றுவாபு அவர்க்கு கால்ல எங்கயே எதோ இடிச் ச்சிருப்பா போல கட்டவெளுக்கு பக்கத்து வெரலு வீங்கிருக்கு
ஓ ஊனி நடக்க முடியாது அப்போ
ஆமா மிஞ்சு போட்டிருக்க வெரலு வீங்கீருக்கு
செரி செரி உம் உம் என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்கது எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது ரீசனே இல்லாம்
ஏங்கமா
சேரி இல்லம்மா அம்மா கொஞ்சோ ஒடம்பு முடியிலீயா அதனால ஒரே ரீசனே இல் என்ன ரீசனே இல்ல ஆனா ஒரு மாரி டென்ஷனாருக்
நீ காலேல இருந்து எல்லாத்துக்குமே அப்டி தா எனக் குமே அப்டிதார்த்
அ அம்மா ஏ ஃபோன் பண் சா
மா எனக்கு போன் பண்ணலமா
நேத்து பாப்பா அந்து பாட்டு பாடிருந்தால்ல ஜானி அதுதான் தாத்தாிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு ஆமா
ஆமா தாத்தாட்டு சொல்லுச்சு
அதான் போன் எதுவும் பண்ணிச்சா என்னன்னனு கேட்டேன்
இல்ல போ அம் எதவும் போன் பண்ணல தாத்தா அம்மா எதது சொன்னாங்களா
இல்லப்பா இல்ல இல்ல இல்ல எனக்கு போன் பண்ணல அதான் உனக்கு போன் பண்ணாங்களான்னு கேட்டேன்
போன எதுவும் பண்ணல
ச்ற அ அத என்னப்ப இல்லாம எதுவும் பண்ணல நீங்க என்ன பேர் எழுதி இருக்கீங்களா
ஆமாப்பா மண்டபத்துக்குழுங்கட்டு இருக்கறா அான் அதான் சொன்னேன் கொஞ்ச முடியலன்னு என்னால எழுத முடியல சரி பாதி பாதியோட வேண்டாம் கையில இருக்றத ஃபினிசிங் பண்ணிட்டு எழுந்திரச்சுக்கலாம் அப்படிருக்கற அப்புறோ நைட்டு கூட பாத்துக்கலாம்
ச்சேரி ச்சேரிம்மா
பாருங்க நீங்க அது ஏதுன்ட்டு பாருங்க பாப்பா எனக்கு தெரிஞ்ச நேத்துக்கு எந்திரிச்சுிருப்பா போய் அவள் தூக்கிட்டு வந்து அவளுக்கு நான் வயித்துக்கு உட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா இப்ப நான் அவளுக்கு வயித்துக் கூட்டும் அதுதான் பிரச்சனை
அங்க சாப்பலையா
இல்லமா அங்கு அவ என்னா அரிசி பருப்பு சாப்பாடு வச்சிருந்தா காரமா வச்சிரு கோகுலுக்கு ஓகே குழந்தைங்களுக்கு செட் ஆகாதுல்ல
தயிர் கொஞ்சம் ஊட்டன்னா பப்பு சாப்பிட்டுக்குமே அதாவது ஒரு சில இதெல்லாம் காரமாக இருந்தாலும் சாப்பி
இல்ல அது அவ தய்ர்ல ஆஹ் வெங்காயோ அது ஏதோ பொடில்லாம் போட்டிருக்க பானான் அது பப்பும் சாப்பிட மாட்ட
உம் ஏன்னா ஒரு இப்ப நம்ம வீட்டுல தக்காளி சாப்பாடுல்லாம் வச்சோம்னா அப்பப்பு சாப்பிட்டுக்கு உம் உம் சேரி வேலையா இருக்கறே நா நீ வேலையா இருக்கயை ஃப்ரீய தா இருக்கற எனக்கு வேலையா இருக்கு
ந இல்லமா ந்தாவ் கொஞ்ச நேர படுத்துட்டு போய் மிஷின் போட்டுலான்னு படுத்துருக்காம்மா போய் மிஷின்போட்டுட்டா துணி துவைக்கிருக்கு நிறயே இருக்கு உங்க மாப்பிள்ள காலலே சத்தம் போட்டு போனாரு ஏ பேண்டல்லா தேவாச்சி போடு அப்படி இல்ல பேண் தவச்சு போடு அப்படின்னு
நம்ம வீடல தான நம்மா இருக்கற படக்குனு கால போ மிஷின போ விட்டுட்டு மத்த வேலைய
இல்லமா காலையில வேண்டா காலையில நேரம நீ சாயங்கால ஆ அவுரு சாயங்கால நேரமே நீ போட்டுப்பா நா வரும்போது நா வார டைமிங் போட்டனா சாயங்காலம் நைட்டு போய் என கொஞ்ச மொட்டைமல்ல போட்டு கெஞ்சா நேர ஃப்ரீயா சாயங்கால நேரம உக்காந்திகலா
உம்
காலையில இரு அதெல்லா பிரச்சனை நீ சாய்ங்காலமே போடு வெயில போட்டு ஊட்டிட்டுக்க ஏன்னா திடீனு தண்ணி நினன்றறுச்சுன்னா மேலே போய் பார்க்கணும் புடிக்கணுமா
உம்
போட்டு இது பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு
என் தோபச்சு வச்சிருக்க ஆஹ சரிப்பா